எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா என்னங்க ரொம்ப நாள் ஆச்சு கூப்ட்டு கொழந்தைங்களா ஸ்கூலுக்கு போயிட்டாங்ளா வீட்ல எல்லாரோ வேலைக்கு போயிட்டாங்ளா
அம்
நா நல்லா இருக்கங்க நீ
கொழந்தைங்களா ஸ்கூலுக்கு போயி டாங்க வீட்ல எல்லாரோ வேலைக்கு போயிட்டாங்க நா சும்மாதா இருக்கே வீட்ல நீங்க என்ன பண்றீங்க சாப்ட்டீங்களா இன்னிக்கு என்ன சாப்பாடு செஞ்சீங்க
நா இன்னிக்கு சமச்சது என்னாதுனா காலைல தோசங்க அதுக்கப்பறோ எங்க வீட்டுக்கார்க்கு வந்து தோச பிடிக்கோ எங்க மாமியாருக்கு வந்து இட்லி பிடிக்கோ என் கொழந்தைக்கு குட்டி குட்டி இட்லி பிடிக்குங்க அப்ப நாங்க இது செஞ்சங்க அப்பறம் மதிதிக்கு கீர குழம்பு முட்டைக்கோசு பொரியல் ரசம் தயிர் பருப்பு இதெல்லாம் செஞ்சுங்க நீங்க என்ன சமைச்சீங்க
நான் வந்து இன்னைக்கு காலையில பூரி சுட்டேன் மதியம் ஒயிட் ரைஸும் மட்டன் குழம்பும் சாப்பிட்டேன் நைட்டுக்கு இனிமேதான் சமைக்கணும் நீங்க என்ன சமைப்பீங்க நைட்டிக்கு
கே ஓகேங்க நான் இன்னைக்கு வந்து என்ன சப்பாத்தி செய்யலாம்னு சொல்லிட்டு காளான் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேங்க காளான் கிரேவி பண்ணிட்டு சப்பாத்தி செய்யணுங்க உம் என்ன பண்றீங்க வீட்டு்லதான் இருக்கீங்களா இல்ல வெளிய வேலைக்கு எங்காவது போறீங்களா
இல்லைங்க நான் வீட்டுலதான் இருக்கே ஃபேன்சி கடை வைக்கலாம்ட்டு இருந்தேன் எங்கீங்க ஹெல்ப் பண்றக்கு யாரும் இல்ல அதுக்கு ஐடியாஸ் குடுக்கறக்கும் யாரும் இல்ல அதனாலதான் வீட்டுல இருக்கேன்
ஆமாங்க நல்ல ஐடியாங்க நான் கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட டவுனுக்கு போயிருந்தேன் அப்ப வந்து சரி குழந்தைங்க வந்து அட்டை போடுறக்கு இதெல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தப்ப ஆப்போசிட்ல வந்து ஒரு ஃபேன்சி மாதிரி இருந்ததுங்க சரி நம உள்ள போலாம்னு சொல்லிட்டு போம்போது வந்து எல்லாமே ஹோல்சேல் ரேட்டுங்க இப்ப பாத்துட்டீங்கன்னா இங்க நம்ம உள்ள வந்து இது பண்றதுல வந்து அ இப்ப பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உள்ள உள்ளனா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க சின்ன சின்ன ஃபேன்சில வந்து எவ்வளோ ரேட் வி க்றாங்க முண்ணூத்தம்பது ரூவா இந்த கால்குலேட்டர் பாக்ஸ் எல்லாம் வந்து முன்னூத்தம்பது முன்னூறு அப்படின்னு சொல்லி விக்கிறாங்க ஆனா பாத்துட்டீங்கன்னா டவுன்ல வந்து வெறும் நூத்தம்பது நூத்தி பத்து அதுக்குள்ள தாங்க வருது எவ்ளோ டிஃப்ரன்ஸ் இருக்கு நம டவுனுக்கும் நம்மளுக்கு ஹோல்சேல் ரேட் கடையில வாங்குரதுக்கும் நம்மளுக்கு ஃபேன்சில வாங்குறக்கும் நிறைய டிஃப்ரன்ஸ் இருக்குங்க இப்ப பாத்துட்டீங்கன்னா அதுக்குள்ள போனோடனே வந்து எல்லாம் ஹோல்சேல் ரேட் ஒரு கீசைன் எடுத்தா கூட பத்து பதினஞ்சு கீசைன் வந்து ஒட்டுக்காதாங்க குடுப்போம் இவ்வளோன்னா இவ்வளோ அமௌண்ட்ங்க அப்டின்ட்டாங்க வாட்டர் பாட்டில் மட்டும்தாங்க ஒன்னு ஹோல்சேல் ரேட்டு ஒன்னு ஒன்னு மட்டும் கொடுத்தாங்க அது இப்ப குழந்தைய ஸ்கூல் சேர்த்தறல்லைங்க அதனால வந்து வாட்டர் பாட்டில் வாங்கிடு இப்ப ஃபேன்சி ஐட்டம்னாலே வந்து வாட்டர் பாட்டில் போடலாம் டிஃபன் பாக்ஸ் போடலாம் அதுக்கப்புறம் இப்ப நம்ம வந்து இந்த பேண்டு கிளிப்பு அப்புறம் கம்மல் எல்லாம் இப்ப வந்து யாருமே கோல்டு அந்த அளவுக்கு பயந்துட்டு யூஸ் பண்றதே இல்லை இல்லைங்களா அப்ப வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஹம் இது வந்து கம்மல் வந்து போடலாம் இப்போல்லாம் எல்லாரு ஃபேன்சி கம்மல் தான் யூஸ் பண்றாங்க அப்போ வந்து என்ன பண்ணலாம் நம்ம ஃபேன்சி கம்மல் வாங்கி வைக்கலாம் நிறையா இப்போல்லாம் ச கலர் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து ஜிம்கி இந்த சேரீக்கெலாம் பாத்தீங்கன்னா ஜிம்கி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்றாங்க சேஃப்டி ஃபின் முக்கியம் இதுல்லாம் வாங்குவாங்க அது வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நிறைய இருக்கு ஃபேன்சி ஐட்டம் எடுத்துட்டாலே நிறைய இருக்கு உங்களுக்கு ஐடியாஸ் வேணும்னா சொல்லுங்க நாம போலாம் போயிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படின்னு சரிங்களா போயிட்டு வரலாம் நம்ம
உம் போலாங்க கண்டிப்பா ஒரு நாள் நம்ம போலாம் நீங்க சொன்னதெல்லாம் யோசிச்சு பாத்தேன் நானும் வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் கண்டிப்பா நீங்க என் ஹெல்ப் பண்ணுங்க இப்ப நம்ம ஒரு பொருள் வாங்கணும்னா அதுக்கு ஒரு ஒரு பத்தாயிரம் கொண்டு போறோம்ன்னு வைங்க அது வந்து ஹோல்சேல் ரேட்ல பத்தாயிரம் ருபாய்க்கு பொருள் வாங்கிட்டு வரோம்னா இங்க வந்து எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணலாம்ங்கறத நம்ம எப்டி யோசிக்கிறது
இப்ப பாத்துட்டீங்கன்னா இப்ப ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு போனா நம்ம வாங்குற பொருளை பத்தி தானேங்க இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா அவங்க கடக்கங்கிட்டயே நம்ம கேட்டா சொல்லுவாங்க இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா இப்படின்னா நம்ம போயி இது பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லைங்களா ஆஹ் என்ன பொறுத்த அளவுக்கு என்ன சொன்னும் இப்ப பத்தாயிரம் ரூபாய் கொண்டு போனோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு லாபம் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து அவ்வளவு தூரம் போயி வாங்கிட்டு வந்துட்டு நம்ம இங்க கடை வாடகை கொடுக்கணும் அப்புறம் உ இது கடை வாடகை கொடுக்க க்கணும் அப்புறம் வந்து நம்ம வந்து இந்த கிளீனிங் ஒர்க்குக்குல்லாம் வர சொல்லி அவங்க இது பண்ணணும் அது கூட நம்ம பாத்துக்கலாம்னு வைங்களே இருந்தாலும் நம்ம வந்து இதெல்லாம் பண்ணணும் தாங்க நீங்க சொன்ன மாதிரி ஒரு பத்தாயிரம் ரூபாய்கு போட்டா வந்து எனக்கு லாபம் வரும் தா தோணுதுங்க இதுநாள் வரைக்கும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இல்ல ஆனா கடைகள் நிறைய தெரியுங்க ஏன்னா நான் வந்து எங்க சொந்தக்காரன் எங்க ரிலேட்டிவ் கூட கடை வச்சிருக்காங்க இப்ப ஒண்ணுல பாத்துட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு பொட்டு வாங்கலாம்னு சொல்லி கடைக்கு போனாங்க ரிலேட்டிவ் கடை தான் ஆனா வந்து பாத்துட்டீங்கன்னா வந்து ஒரு பொட்டு பதினெட்டு ரூபான்னு சொன்னாங்க அந்த எம் ஆர் பி ரேட்டு ஆனா ஐம்பத்தி நாலு ரூபாங்க மூணு பொட்டு ஐம்பத்தி நாலு அப்ப பாத்துட்டீங்கன்னா வந்து எவ்ளோ நம்மளுக்கு அவுங்க எவ்ளோவுக்கு வாங்க இருப்பாங்க நம்மளுக்கு எவ்வளவுக்கு குடுத்துருப்பாங்க எப்டி இருந்தாலும் லாபம் இருக் க்குள்ள அந்த மாதிரி இருந்தாங்க இன்னும் சின விஷயம் வந்து இப்ப வாட்டர் பாட்டிலே வாங்கணும்னு சொன்னலங் ங்க அங்க வந்து எழுபது ரூவாங்க இங்க வந்து கேட்டதுக்கு நூறு ரூவனு சொல்றாங்க எவ்ளோ டிஃரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா நீங்க வே ட்ரை பண்ணி பாருங்க நல்லா ஒரு இதுதான் ஃபேன்சி கடை உங்களுக்கு எந்த மாரி கடையல்ல டெக்கரேஷன் எல்லாம் பண்ணணும்னு ஆசை எப்டி
எனக்கு ஃபேன்சி கடை வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு கேக் ஷாப் வைக்கணும்னு ஆசை இருக்கு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்கு ஆனா ஐடியாஸ் கொடுக்கறக்கு தான் ஆள் இல்லை நீங்க எனக்கு நல்லா பேசிறீங்க நீங்க ஐடியாஸ் கொடுக்கறதெல்லாம் சூப்பர இருக்கு இனிமே இதே மாதிரி நிறைய ஐடியாஸ் குடுத்தீங்கன்னா நானும் எல்லாம் செஞ்சு பாார்ப்பேன்
ஓகே ஓகேங்க இப்ப அப்புறம் பாத்துட்டீங்கன்னா மாஃபு வக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வீடு கூட்டுற சீமாறு வைக்கலாம் அதுக்கப்புறம் வீடு அஹ் அந்த பெனாயில் அஹ் அப்புறம் து ஆர் பி டி ந்த சொல்றாங்கள டாய்லெட் கிளீன் பண்ற லிக்விடு துணி வாஷ் பண்ற லிக்விடு அதெல்லாம் வைக்கலாம் அதுக்கப்புறம் ஹேர் டைகி அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் அதுக்கப்புறம் ஃபேஸ் கிரீம் அப்புறம் அந்த என்ன சொல்லுவாங்க வாயில வரைக்கும் வருதுங்கன்னா வரமாட்டேங்குது இப்ப வந்து நீங்க திடீர்னு கேக்குறீங்களா நல்ல அதுக்கப்புறம் பவுண்டேஷன் சொல்லிட்டேங்க சன்ஸ்கிரீனு அப்புறம் ஒயட்னிங் கிரீமு பிரைட்னிங் கிரீமு இந்த மாரிலா நல்லா அவுங்க ஸ்கின் டோ டோனுக்கு ஏத்த மாதிரி வந்து நம்ம வந்து வாங்கி வச்ட்டம்னா டெய்லி கஸ்டமருக்கு வந்து நம்ளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மாயிஸ்டரேஷன் முக்கியம் ரொம்பாயிஸ்ட்ரேஷன் முக்கியம் தானுங்க அந்த சன் ஸ்கீன் மாய்ஸ்டரேஷன் இதெல்லாம் வாங்கிக்கலாம் இப்ப ஆன்லைன் ப்ராடக்ட்டே வச்சு நம்ம வந்து இங்க ரன் பண்ணலாங்க அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா பாக்ஷு முக்கியமா ஸ்கூல் தொறக்க போறாங்க அட்டை போடுறது அட்டை ப்ரவுன்ஷீட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் பேடு பென்சில் பேனா நோட்டு அப்புறம் டூர் லைனு ஃபோர் லைனு அந்த நோட்ஸு அதுக்கப்புறம் வந்து வளையலுங்க அந்த வளையல எல்லாம் பாக்க பாக்க அவ்வளோ அருமையா இருக்குங்க கலர் கலர கலரா செம்மையா இருந்ததுங்க அந்த வளையல எல்லாம் பாக்கபோது எனக்கு அடுத்து அப்பிடியே வா கைல நெறைய போடணனு ஆச அந்த வளையல் வாங்கலாங்க நீங்க ஹோல்சேல் ரேட் கடையில வாங்கி பிசினஸ் பண்ணலாங்க அப்புறோ பாத்துட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோனே கடைக்கு போ வேண்டாங்க இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோனா கொஞ்சுமா வாங்கிட்டு வந்துட்டு உங்க வீட் லேய வெச்சுட்டு இது ஒரு சின்ன டிப்ஸ் தா சரிங்களா உங்க வீட்லியே வெச்சுட்டு வந்து என்ன பண்ணுங்க பக்கத்து வீடு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ் லா வந்து குடுங்க குடுத்துட்டு எப்பிடி சேலாகுது து என்ன எதுன்னு பாருங்க பாத்துட்டு அதுக்கப் அப்புறோ ஒரு கட நல்லா கடையா புடிச்சு அதுக்கப்புறோ போட்டு அதுக்கப்புறோ வந்து உங்களுக்கு ரெண்ட் கொடுத்துட்டு பாக்குற மாரி பாருங்க உங்களுக்கு வேற எதாவது ஐடியாஸ் இருந்தாலு என்ட கேளுங்க சரிங்களா கா கூச்சப்படாதீங்க இப்ப வந்து உங்களுக்கு எந்த மாரி வந்து வந்து இப்ப வந்து ஃபேன்சி கடை சப்போஸ் போட்டீங்கன்னா எந்த மாரி டெக்ரேஷன் எலா பண்ணணுனு ஆச
சூப்பரா சொன்னீங்க நம்ம ஃபேன்சி கடை போட்டா ஃபன்சி ஐட்டம் மட்டு இல்லாம நம்ம வந்து ஷூஸ் சாக்ஸு அப்புறோ லேடிஸ் சப்பல் க்கிட்ஸ் சப்பல் ஜென்ஸ் சப்பல் இதெல்லா விக்கலா இதுலயு நெறையா காஸ்ட்டு நம்மளுக்கு வரு இது மட் மட்டு இல்லாம ட்ரெஸ்ஸு அதாவது எப்பிடி சொல்றோனா ஒரு டிஷர்ட்ஸு அந்த மாரி எல்லா நம்ம வித்தம்னா அதுலையும் நம்மளுக்கு நெறைய லாபம் கெடைக்கு இந்த மாரிலாம் நம்ம பண்ணலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லா இருக்கா
ஆ ஐடியாஸ் இருக்குங்க நா என்னன்ன நெனைச்சேன்னா ஒரு டேபிள் நல்லா வந்து நீளமான கடையொ பாத்துக்கணுங்க ஒரு டேபிள் நல்லா வந்து கண்ணாடி டேபிளா இருக்கணுங்க எல்லா டேபிள் எல்லா போட்டு ட்டு எல்லா செட் பண்ணி ட்டு அதுக்கப்புறோ வந்து எல்லாமே கண்ணாடி ரேக்கா இருந்தா எவ்ளோ அழகா இருக்குங்க இப்ப ஹேண்ட்மேட் கிராப்ட் வாங்கி வெக்கலா இப்பல்ல வந்து பாத்துட்டீங்கன்னா வீட்டுக்கு வீட்டுக்கு ஹேண்ட்மேட் கிராப்ட் வாங்கி வெக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களா அவங்க தேறமையை கொண்டு இருக்கும் அந்த மாரி வந்து வெக்கலா வால் க்ளேக் வக்கலா சாமி போட்டோ வெக்கலா அப்புறோ பாத்துட்டீங்கன து கிராப்ட் வந்து உங்களுக்கு யூஸ் ஆவு அழகு பெருள் தனங்க இப்ப வந்து க நாலு கடைக்கு போயிட்டு வரவங்க வந்து அத வாங்குலா இல்லைங்களா அப்புறோ பக்கெட்டு விக்கலா கப்பு விக்கலா அதுக்குப் அப்புற வந்து டிஃபன் பாக்ஸ் அப்புற ஜூஸ் குடிக்கிற கப்பு கண்ணாடி கிளாஸு எல்லாமே ஐட்டம்ஸ் தாங்க பொருள்கள் தான ஃபான்சி கடை இல்லைங்களா கண்டிப்பா
ரொம்ப ரொம்ப நன்றிங்க நீங்க குடுத்த ஐடியாஸ்லா யோசிச்சு பாத்துட்டு நானு ஒரு நாள் கண்டிப்பா கடை வெக்கிறேங்க
சேரிங்க ஓக்கேங்க அப்புறோ ஆ வேற என்ன பண்ணலானா நறைய இருக்குங்க டிப்ஸ்லா நா பாக்குற சரிங்களா உங்களுக்கு நான் இடையில போனம்னா வந்து விசாரிச்சுட்டு பாத்துடு சொல்ற உங்களுக்கு நம்ம போலா இடையில போல சரிங்களா கண்டிப்பா
ம் ஓக்கேங்க கண்டிப்பா கூப்பிட்டு போங்க மறந்துடாதீங்க நீங்க பேசுனதெல்லா யோசிச்சு பாத்தே நானு எ ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றே அவர் என்ன சொல்றாறுனு கேட்கறே கேட்டுட்டு நா உங்களுக்கு சொல்றே ஓக்கேவா
சேரிங்க சேரிங்க எனக்கு வேலை இருக்கு அப்புறமேல் கூப்பிட்டுங்களா
ஆ சேரிங்க ஓக்கே